நல்லா இருக்கே தோழி நீங்க எப் ப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு நலமா தோழி
எல்லாரு நலமா இருக்காங்க தோழி உங்க வீட்டுல
எங்க வீட்லயு எல்லாரு நலம் தோழி
சூப்பர் சூப்பர் தோழி சாப்ட்டேன் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் நானு சாப்ட்டே தோழி
இரவு உணவு என்ன சாப்ட்டீங்க தோழி
இன்னைக்கு நாங்க தோசு கொழம்பு
உம் சூப்பர் தோழி நானு சாப்பாடு சாப்ட்டே தோழி இன்னக்கி மதியான கறி கொழம்பு வச்சிருந்தே சாப்பாடு ரெடியா நைட்டுக்கதயே சேர்த்து வச்சுட்டே தோழி
சரி சரி
அதனால அதுவே இருக்கு இருந்துச்சு அதுவே கொஞ்ச கொழம்பெல்லா சூடு பண்ணி கணவருக்கு குடுத்துட்டே நானு சாப்டுட்டே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா
துணி தொவக்கிறது இருந்துச்சு தோழி தொவச்சி டே இருந்த சரி நம்மளால தோச விட்டு இருந்த முடியாது அப்டின்ட்டு சரி ஒரடியா நம்ம சென் ஜிர்லா மத்தியான்த்துலயே அப்டின்னு மத்தியானத்து சேத்து இரவு உணவு சேத்து சமச்சிட்டே தோழி
இப்போ வெயில் காலத்துல முடியல இப்போ கிச்சன்ல நிக்கிறதுக்கே முடியல
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்போ ரொம்ப இந்த கோடைக்காலம் நால ரொம்ப கு அதிகமா இருக்கு தோழி நம்ம வயிற்றுக்கு குளிர்ச்சியா என்னென்ன உணவு எடுத்துக்குலா அப்டின்னு பாத்து பாத்து எடுத்து விடதா இருக்கு தோழி
கண்டிப்பா இப்போ ஏனா ரொம்ப இப்போ உடம்பே இப்போ நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அந்த மாரி இருக்கு இப்போ இருக்கு இருக்குற நலைம
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியானதா சொன்னீங்க நீங்க உங்க வயிற்றுக்கு குளிர்ச்சியா எதாவது உணவு எடுங்க தோழி இப்போ காலைல இளநீரு நுங்கு இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீ எடுங்க தோழி
கண்டிப்பா அது எடுத்தா தா நமக்கு ஃபுல் டே அ காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் வேல செய்யவே முடியுது
ஆமா தோழி ரத்தா சொன்னீங்க ஏனா நம்மளுக்கு நம்ம ஒடம்பு சரியா இருந்தா தானே நம்மளால வேல செய்ய ‌முடியு
த்தியு நலமா பாத்
ஆமா ஆமா தோழி கரெட்டா சொ சொன்னீங்க ஏனா இப்போ இருக்குற வெயிலுக்கு நம்ம வெளில போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரியா மயக்கம் வரா மாதிரி ஆகுது
நிஜமா தோழி ரொம்ப ரொம்ப வெயிலா இருக்கு அது வெயில்னால நம்ம ஃபுல் பாடி எனர்ஜியே போயிருதுடா தோழி இப்போ அதனாலதா நல்ல தண்ணி குடிக்கணு நாமளு
ஆ
நல்ல தண்ணி குடிச்சா நம்ம கொஞ்சோ அ இதுவா இருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கு
நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி ஏனா இப்போ அது வேற இல்லாம நம்ம காலைல இந்த ராகி கஞ்சி அந்த மாரி உணவுகள் எடுக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப சத்தாவு இருக்கு வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியாவு இருக்கு அதே டைம்ல நம்ம கொழந்தைங்களுக் கு அது குடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
கண்டிப்பா, இப்போ பசங்களாலயு தாங்க முடியில பாவோ அந்த சின்ன பசங்களால அந்த வெயில் வச்சு அவுங்க விளாட்றாங்க அவுங்க இப்போ அவங்ளுக்கு வேற எ அவங்க தேவையா இருக்குற அவுங்களோட ஸ்ரென்த்கூட அவுங்களுக்கு ரொம்ப கம் மியாயிருது இப்போ
ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இப்ப நீங்க உங் க கொழந்தைக்கு என்ன மா திரி உணவு எல்லா குடுக்குறீங்க தோழி
நா வந்து குளிர்ச்சியா கொஞ்சோ அதிகமா இப் ப சேக்கறே ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பசங்களுக்கு கூட அது வந்து கொஞ்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்போ நம்ம பசங்களுக்கு இப்பவே வயிற்றுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் எல்லா குடுத்து பழகிட்டோ அப்டின்னா அவங்க வளரும் போது அவங்களுக் கு எதுவுமே இந்த ஒரு எஃபெக்ட் தெரியாது இப்போ இந்த மாரி குளிர்ச்சியான ஐட்டம் சாப் டும்போது நம்மளுக் கு ஒடம்புல ஜோரோ வரு சளி வரு அந்த மாரி ஆகாம நம்ம சின்ன வயசுல இருந்தே அவுங்களுக்கு எல்லாமே ஆ இந்த குடுத்து நம்ம பழக்கிட்டோ அப்டின்னா பெருசு ஆகும்போது பசங்களுக்கு நம் ம எது குடுத்தாலு அவுங்களுக்கு ஒடம்புக்கு அது செரிசம ஆயிரு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக தா நம்ம ரொம்ப யோசிச்சி பசங்களுக்கு கூட ரொம்ப பாத்து பாத்து குடுக்க வேண்டிதா இருக்கு
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க அது வேற இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா பசங்கள சாப்டவே மாட்டேங்கிறாங்க தோழி அவங்கள சாப்ட வைக்கிறது தே ஒரு பெரிய வேலையா
அது ரொம்ப பெரிய வேல தோழி
ஆமா தோழி எப்படி நீங்க சாப்பிட வைக்கிறீங்க குழந்தைக்கு
நானும் ரொம்ப கஷ்டப்படுறே தோழி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஓ டி ஓடி ஓடி எ பையன ஊட்ட வேண்டியதா இருக்கு இப்போ
ஆமா தோழி நல்ல விஷ் தோழி இந்த மாதிரி நம்ம ஓடி ஆடி அப்ப இல்லன்னா அவங்கள மடியில தூக்கி அந்த மாரி உணவு அவங்களுக்கு ஊட்டும் போது அது ஒரு சைடுல நம்மளுக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் கொஞ்ச நம்மளுக்கு டயர்ட் ஆனாலும் நம்மளும் சும்மாவே வீட்ல உட்காந்துட்டே இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு உடம்பு அசைவ இருக்கும் அதே மாரி குழந்தைங்களுக்கு ஒரு தப்பான இதுல போ மாட்டாங்க இந்த போனு இந்த டி வி அது அதுலயே பசங்க
அதிகமா இருக்காங்க தோழி இப்போ ரொம்ப அதிகமா இருப்பாங்க இப்ப நம்ம வந்து நம்ம பய பசங்கள வந்து இப்ப முக்கத்துவம் கொடுத்து இப்ப நம்ம பசங்கள உகார வச்ச சு நம்ம அதெல்லா பாத்துக்குட் டோனா நம்ம பசங்களுக்கு அந்த ஃபோன் னு தேவையா இருக்காது
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னிங்க ஏன்னா இப்ப பச் சங்க ஃபோன் பாத்துட்டு அ என்ன உணவு சாப்புட்றாங்க கூட தெரியாம கூட வாய் தொறந்து எது கொடுத்தாலு சாப் ர்றாங்க அந்த மாரி உணவு அவங்க சாப்புடும் போது அது அவங்களுக் க்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தோழி எது இருந்தாலு அவுங்க வாய துறந்து சாப்பிட்டுட்டாங்க அப்டின் னா அவங்களுக்கு எந்த பொருள் என்ன ருச் சீ அப்டின்னு தெரியாம போய்ரு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எப்போ அந்த போன் இல்லாம நம்ம ஊட்டுறமோ அந்த சுவை கூட அவங்களுக்கு சரியா தெரியாது நம்ம சாப்ருக்கோ அந்த மாரி ஒரு நெனப்பே அவங்களுக்கு இருக்காது அவ தெரியவே கறோ நம்ம என்ன ஊட் ட்ருவோ அப்டின்னு அவங்களு பாக்கணு நம்மளு அவங்களுக்கு சொல்லணு இந்த சாப்பாடு இருக்கு இன்னிக்கி இன்னிக்கு கறி சாப்பாடு இருக் க்கு இன்னிக்கு முட்ட சாப்பாடு இருக்கு இன்னிக்கு வந்து ஆ வெஜிடேபில்ஸ் அ சாப்பாடு இருக்கு அந்த மாரி நம்மச் அவங்களு க்கு வந்து சொல்லி குடுக்கணு அவங்களுக்கு புரியு அப்போ தா இந்த விஷயத்தயா நாங்க சாப்ட்டுட்டு இருக்கோ இவ்ளோ நாளா
ஆமா தோழி மிகவும் சரியாக சொன்னீங்க
தா நானு நெனைக்கிற தோழி நீங்க நீங்க எப்டி ஊட்ரிங்க உங்க பொண்ணுக்கு
இல்லயா அது தா தோழி எனக்கு ரொம்போ இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய டாஸ்கு அதா தோழி ஏ பொண்ண உக்கார வெச்சு சாப்பாடு ஊட் ட்ருதுனா எப் பவுமே என்ன பண்ணுவே நா சாப்டும்போது ஒரு தட்டல அவளுகூ போட்டு குடுதுருவ தோழி நா ஒரு வாய் சாப்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு வாய் சாப்ட சொல்வே தோழி அந்த மாரி என் கூட ஒகாந்து சாப் சாப்டும்போது கொஞ்சோ சாப்டுருவா தோழி இதுவே அவ ஓடி ஆடுபோது நம்ம சாப்பாடு செஞ்ச் த நிக்ஹ அப்ப அந்த டைம்ல கைல சாப்ட மாட்டேங்கறா
க இல்ல கண்டிப்பா நீங்க இப்ப எதோ பண்ணீங்களியா நீங்க சாப்டு டும்போது ஒண்ணு வந்து பக்கத்லே உக்கார வெச்சு அவ்ங்ளையு நீயு சாப்டுமா அப்டின் சொல்லி அவுங்க உக்கார வெச்சா அவுங்ளுக்கு தெரிய வரூ இந்த டைம்ல இப்போ அம்மா சாப்புறாங்கனா நாமளு சாப்புற்னுன்னு அவுங்ளுக்கு தெரிய வரு இது நல்ல விஷ்யோதா நீங்க அ நீங்க அத செஞ்சுட்டே வந்தீங்னா கூட சில டைம்கு அபறமா அவுங்ளுக்கு தெருஞ்சிரு நீங்க சாப்டும் போது அவுங்ளே வந்துருவாங்க நானு சாப்புர்ன்னு டைமு இது வந்து நானு சாப்புர்ற டைம் இப்போ நா வந்து உட்காந்து சாப்ட் பொண்ணு அப்டினா அவுங்ளுகு புருஞ்சிரு அவுங்ளு அத அஹ் அவுங்ளு ஒரு விளயாட்டா அது வந்து அவுங்க உள்ளெத்துபாங்க
ஆமா இப்போ பாத்தீங்கனா அவுங்க கையாலயே அவுங்க சாப்டும் போது அவுங்க கொஞ்சமா சாப்ட்டா கூட அது ஒடம்புக்கு நல்லா ஒட்டுன் சொல்லுவாங்க தோழி ஏன்னா நம்மளாவே ஊட்டி இல்லன் நம்ம ரொம்பவே மசுச்சு மசுச் க்கே அவுங்ளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டே இருந் இருந்தாங்னா அந்த பல்லுகோ சத்து கெடைக்காது அதே மாரி அவுங்ளுக்கு ஜீர்ண சத்தியு ரொம்ப கம்மியாயிரு இதுவே அவ்ங்க கையால எடுத்து சாப்புடம் போது அவுங்க நா வாயில அவுங்க பல்லுக்கு சத்து கெடைக்கு அதே மாரி நல்லா மென்னி சாப் க்கும்போது அவுங்கங்க அந்த ஜீரணமு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரியான வார்த்த இது வந்து ரொம்ப முக்கியோ பசங்கள்க்கு அவுங்களே மெத் மென்னி அவ்ங்களே நல்லதா அத மென்னி மென்னி சாப்ட்டா அவுங்க பல்லுக்கு அவுங்க மூல வளர்ச் சிக்கு அவுங்க ஹோல் பாடிக்கே வந்து அது ரொம்ப எஃபெக்ட் குடுக்கு அது வந்து ரொம்ப அவுங்கள்க் இங்கு ஹெல்பாருக்கு அது ரொம்ப நல்ல விஷ்யோ பசங்க அவுங்களாவே சாப்புறது வந்து ரொம்ப நல்லது அவுங்க ஹெல்த்துக்கு அது ரொம்ப எடுத்துக்கு
ஆமா தோழி கரெக்டா சொல்லீங்க இது அதுவற இல்லாம அவுங்களுக்கு என்ன மாரி சாப்பாடு குடுக்கணு அப்டின்ட்டு டெய்லி யோசிக்க வேண்டியதா இருக்கு தோழி ஏன்னா அவுங்க ஒரே சாப்பாடு குடுக் கும்போது விரும்ப்பி சாப்ட மாட்டேங்கிறாங்க கொஞ்சோ டி டிஃபரெண்ட் டிஃபரெண்டடா சாப்பாடு குடுத் இத தா அவங்க சாப்டுறாங்க அவங்களுக்கு அந்த ருசி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ருசி இப்ப ஏ பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போ இருப்பு அவளுக்கு புடிக் ஆனா அதே இரு வே நீங்க ஒரு ரெண்டு மொறை கொடுத்துட்டீங்கன்னா மூனாவ்து முற அந்த இனிப்பு சாப்ட மாட் தா அந்த மாரி இருக்றா எ பொண்ணு அதனால அவ இவளுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா முட்ட செஞ்சு அப்றமா இந்த உருளக் கலங்கு இருக்குல்லையா ஸ்வீட் பட்டாட்டோ அதெல்லா ந என்னப் பண்ணுவே பாயில் பண்ணி அதெல்லா கொடுப்பே அப்றோமா சோளம் இருக்குலையா அது கூட நம்ம ஸ்டீம் மாரி பண்ண அதுவு பாயில் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பே ஒரு பவுல்ல போட்டு நல்ல பிச்சு பிச்சு குடுத்தா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்டுவாங்க தோழி
அது ரொம்ப நல்ல விஷயோ தோழி ஏன்னா என் பையே வந்து அவ ஃப்ரூட்டே சாப்ட மாட்டா ஃப்ரூட்டு் வெஜிடபிள் இதெல்லாம் வந்து அவங்க அவ சாப்ற ஐட்டமாவே பாக்கல
ஆஹ் அதெல்லாம் நல்லா சாப்பிடணும் தோழி அதெல்லாம் சாப்பிட வைங்க சொல்லி அவங்கள
நான் மெசேஜ் இல் இல்ல நான் ஊட்டுறேன் நான் ஊட்டுறது மெசேஜு ஆஹ் சாதத்திலேயே நல்லா மெசேஜு குடுத்துடுறேன் சோ அதனால அவங்க சாப்பிட்டுறாங்க ஆனா அவங்க வந்து மென்னி இப்போ வேற திங்ஸ் எல்லாம் அவங்க புடிக்கிற திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து மென்னு சாப்படுறாங்க ஆனா இந்த ஃரூட் ஸ்செ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நீங்க சொன்னீங்கள கான்னு இதுவே எப்படினா இப்போ இவ்ளி இப்போ அவங்களுக்கு ரெண்டு வயசு ஆனா அவங்க ஒரு வாட்டி டி ஒரு வாட் தீ சாப்பிட்டு இருக்காங்க அவ்ளவுதான்
ஆஹ் அது சாப்பிடணுந் தோழி அதுவு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி சரிங்க தோழி உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தோழி மீண்டும் நம்ம மறுபடியும் சந்திப்போம் மீ மீண்டும் நம்ம மறுபடியும் பேசலாம் தோழி
கண்டிப்பா பேசலாம் ஓகே தோழி வணக்கம் நன்றி வணக்கம்